ஆ கேக்குது பாத்தீங்களா உங்கள்ட்ட பேசிட்டே பால வச்சத மறந்து போய்ட்டேன்
அச்சச்சோ பால் என்னங்க ஜி
செட் எடம் டீ வந்து ஆ புடிச்சிருக்கும் தப்புச்சு ட்டு
தம்பிக்கு பால் இல்லைங்களா
இருக்கு இருக் இருக்குதான் தப்பிச்சட்டேன் கரெக்ட்டா போய் நிப்பாட்டிட்டேன் இல்லைன்னா எனக்கு பாலே போறது கூட பிரச்சனை இல்லை அந்த பாத்திரத்தை கழுவறதுக்கு எல்லாம் ஐயோ முடியல
ரொம்ப கஷ்டங்க அது
போட்டு மூணு நாள் ஊற வச்சு தேய் தேய்யின்னு தேய்ச்சுட்டு
போட்டு ஸ்கிரப்பு போட்டு தேய்ச்சா அதை கோடு கோடா விழுந்து
ஆமா அது அல்லாம ஒரு ஒரு மணி நேரத்துக்கு வீட்டுக்குள்ள அப்படியே அது கறிஞ்ச ஸ்மெல் அடிச்சுக்கிட்டே இருக்கும் வேற
ஆமா அது பக்கத்து வீட்டுல வேற கேட்பாங்க என்ன்னங்க ஆச்சு ஏதாச்சும் கருவய வுட்டுட்டு
ஆமா அதுதான் ஒரு பெரிய அசிங்கமே இதுல
அதாங்க உண்மை யானும் ஒவ்வொ சமயம் என்ன பண்ணுவே சமைக்கிறப்ப இந்த சீரக சம்ப அரிசிதா எனக்கு அந்த மெஷர்மெண்ட் மட்டு கரெக்டாவே வராது தண்ணி அளவு மட்டு
ஆ ஆ
அப்ப என்ன பண்ணுவே ஏதாச்சு லைட்டா அடிபிடிச்சிடு அந்த ஸ்மெல்ல கரெட்டா ஹால் வ இப்ப இன்மே வந்துருங்களா அப்ப டக்குன்னு போய் அடுப்ப ஆஃப் பண்றப்ப கேட்பாங்க என்னங்க ஏத சுட்டுட்டீங்களாங்க அப்பிடின்னு கேப்பாங்க
ம் ஆக்சுவலா ஜீரக சம்பா வந்து ஒரு ஒரு டைம் ஒரு ஒரு மா தி வருது அரிசி
ம் அது கரெக்டா மெஷர் ஒரு நாளைக்கு ஒன்றரை டம்ள தண்ணி வைக்கிற மாரிர்க்கு ஒரு நாளைக்கு கூட வைக் க்கிற மாரி இருக்குது ஒரு சமயம் கொலைஞ்சிர ஆப்பல் போயிது கரெக்டாவே அந்த பக்குவோ வரவேமாட்டேங்குதுங்க எனக்கு சீரக சம்பா அரிசில மட்டு
நீங்க அரிசி ஊற வைக்கிற டைமிங்க பாத்துக்கோங்க கரெக்டா ஒரு இருவது நிமிஷம் ஊற வச்சாலாப்போது அந்த அரிசிக்கு
ஆ ஓகே அதுக்கு மேல ஒரு
ஊற வச்சா ஒரு வேள குழஞ்சி பேயிடு ஊற வச்சிட்டீங்கன்னா இன் கேஸ் அதிகமா ஊற வச்சிட்டீங்கன்னா இல்ல கம்மியா ஊற வச் ச்சிங்கன்னா அது மாரி அடிபுடிச்சிடு
அப்பிடிங்க கரெக்டா இருவது நிமிஷம் கணக் பண்ணிக்கணு சேரி பழைய அரிசினா அவ்ள தண்ணி கொஞ்சோ நெறையா வைப்பீங்களா
பழைய அரிசிலா கம்மியா வைக்கணு ம் புது அரிசிக்குதா தண்ணி கொஞ்சோ கூட வைக் கிணம் சொல்லுவாங்க
ஆ ஆ ஆ ஆ இ பழைய அரிசிக்கு தாங்க தண்ணி அதிகமா வைக் என்னன்னு சொல்லுவாங்க
அப்பிடியா சொல்லுவாங்க நா இந்த பழைய அரிசி புது அரிசில்லா பாக்க மாட்டாங்க அப்பப்ப கடையில வாங்கிட்டு வரா த்தால எனக்கு எது பழைய அரிசி புது அரிசின் தெரில
இல்ல அண்ணாவுக்கு வாங்குனாங்களா மேரேஜக்கு வாங்குனாங்க ஒன் இயர் ராய்ச்சி அரிசிங்கலே அத அங்க வீட்டல அம் சமைக்காமே விட்டுட்டாங்க அம்மா
ஆ
படதா அவங்க இருந்தா வேஸ்ட் ஆகிடும் நீ எடுத்துட்டு போங்க அப்பிடின்ட்டாங்க சேரின்னு சொல்ட் நா எடுத்துட்டு வந்தேங்க அந்த அரிசிதா சமைச்சுட்டு இருக்கே அதுதா ரெண்டு டைம் வச்சே இப்பிடி ஆயிடுச்சி
ஆ
ஆமாண்ணா டேரெக்ட்டா குக்கர்ல வச்சுருவேங்க
ஒ உ நாங்க வடிச்சுதா சாப்பிடுவோமா அதனால தெரில எனக்கு கரெக்ட்டா
ஆ ஆ ஆ சேரி சேரி சேரிங்க
சாப்பாடு வடிச்சுதா
ஆ ஆ சேரி சேரிங்க நாங்க எப்போதுமே குக்கர்ல தாங்க வக்கிறது குக்கர்ல வச்சு குக்கர்லயே எல்லாமே பண்ணி பழகிட்டோ நானு எனக்கு வடிக்கிறதுக்கு செட் ஆக மாட் தீக்குதுங்க
ம்ம்ம் ச் இங்க வீட்ல மாமியார் ல்ல ருந்தாங்க முன்னாடி அவுங்களுக்கு சுகர் பேஷன்ட்டு அவுங்க படிச் ச்சுதான சாப்புணுன்னு சொல்லுவாங்க அதனால அப்படயேப் பழகிடுச்சு இப்புட்டி இப்ப குக்கர்ல அக்சுலா எனக்கு அளவே தெரியாது எப்டி வப்பீங்க குக்கர்ல அளவு
நாங்க வந்து வொரு டம்ளர் அரிசின்னா அத புது அரிசினா கம்மியா வச்சுப்போ ரெண்டு டம்ளர் தா தண்ணி வெக்கணு ஆ பழைய அரிசினா நாங்க ரெண் மூணு வப்போ
ஓ ஓகே இப்போ அந்த அரிசி ப தண்ணி எல்லாத்தையு ஒன்னா குக்கர்ல ஊடி வச்சிர்ணு
ஆமாங்க இப்ப வந்து அரிசி எடுத்து நம்ம கழிவி எப்போது மாரியே வக்கிறோமா அதே மாரி வச்சுது அக்கப்பறம் வந்து குக்கர்ல அரிசி அரிசி அள்ளி தனியா வச்சுட்டு தண்ணிய அளந்து ஊத்திக்கிறது ஒரு டம்ளர் அரிசி எடுத்தோம்னா புது அரிசினா ரெண்டு டம்ளரு பழைய அரிசின்னா ரெண்
ஆ ஒ வச்சுட்டு அ தண்ணி கொதிச்சு வந்ததுக்கு அப்பறமா ஊற வச்சிருக்க அரிசி எடுத்து போடணு
ஆஹா அப்டில்லா கெடையாதுங்க நீங்க சொல் அப்டி ஒரே டைமாவே எல்லாத்தையு போட்டு மூடி போட்டு விஸ் த்துல போட்டு வ
உப்பு இல்ல டையெது
நாங் உப்பு போட மாட்டோங்க
ம் ம் ஆஹா இல்ல நீ நீங்க குக்கர்ல வக்கிறீங்களா அதுனால போடுவீங்களான் கேட்ட
ஆஹா குக்கர்ல வெச்சாலுமே உப்பு போட மாட்டோங்க நாங்க
ம் ம்ம் டிக் டிக்
தா அப்டியே வெச்சுருவ விசில் மட்டு கணக் பண்ணிக்குவே ஒரு மூணு விசுலு ரெண்டு விசுலு அப்டின் கணக் பண்ணி ஆஃப் பண்ணிருவோங்க
ஓ சேரி சேரி இது எதுங்க உங்களோட டைமிங் ஒரு பத்து நிம்ஷத்துல வெந்துருல்ல
ஆ நா ஒரு டம்ளர்னா பத்து நிம்ஷமே அதிகோந்தாங்க
ம் ம் இதுக்குலா வந்து எவ்ளோ நேரோ இதுக்கே அரமன் நேர்
ம் அது கஷ்டோ அதுதா ஏ நா ஃபஸ்ட்டு அப்புடித்தாங்க பண்ணிட்டு வந்தே எனக்கு வடிக்க தெரியலங்க கஞ்செல்லா மேல ஊத்திக்குவ ஒரு சில சமயோ அந்துனால சேர் த்தாகல அப்புறோ பாப்பாவு இருந்தாங்க அவங்கள வெச்சுக்கிட்டு சமாளிக்க மு முடில
ம் ம்
பாக்குற மாரி இருந்துச்சு வேலையு
ஆமாமா நம்ம ஒரு ஆளா வேல செஞ்சா ரொம்ப கஷ்டந்தா நம்ம வீட்டு வேல கூட செஞ்சுர்லா ஆனா கொழந்தைங்கள பாத்துக்குறதுக்குள்ள
அது பெரிய டாஸ்க்குங்க அது நமக்கு எப்படா யாராச்சு சப்போட்டுக்கு ஆள்ற கு காதாணு கூட நமக்கு தோண ஆரம்பிச்
ஓ ரைட்டு கொழந்தைங்களுந்தா வளந்துருச்சுல்ல
ஆமாங்க வளந்துருச்சு இனிமேலு ஒன்னு பிரச்சன இல்லங்க
ம் பத்
இனிமேல் அவுங்கவுங்க பாத்துட்டு அவுங்கவுங்கள் போயிடுவாங்க ஆனா கொஞ்சோ நாள் ஆயிடுச்சுன்னா எல்லா அவுங்களே பண்ணிக்குவாங்க அவுங்க ஒர்க்க
ம் ஆமா
ம் உங்க பெரிய பைய எப்புடிங்க அவங்களே குளுச்சுட்டு அவங்களே கெளம்பிடுவாங்
ஆ அத எல்லாம் இல்ல இல்ல இல்ல அதுல்லாம் அவன் பாத் துக்கற அவுங்க அப்பா மார்னிங் டைம்ல கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிருவாங்க
ஆ அப்ப பிரச்சனை இருக்
ஆ ஃபுல் அவரு ஹேண்டில் பண்ணிடுவாரு சாப்பாடு ஊட்டி விடுறதுலருந்து எல்லாமே அவரு பண்ணிடுவாரு
ம் ம் ம் ம் சின்னவர் என்ன பண்ணுவார் அப்ப
சின்னவர் தான் சேட்டை பண்ணுவாரு அ எல்லாத்தையும் காலையில டைம்ல அவுங்க அப்பாட்ட துரத்தி விட்ருவவேன்
ஆ
கிச்சன்க்குள்ள யாரும் வரக்கூடாது அப்டின் சொல்லிட்டேன் அவுங்க கிச்சன்க்குள்ள அவுங்கள ட்டேனா நம்மள சமைக்க விட மாட்டாங்கே
ஆமா அத போட்டு இத போட் நானுமே பாப்பா ஃபுல்லா அவுங்க டேக் கேர் பண்ணிருவாங்க காலையில ஃபுல்லா குளிக்க வைக்கிற நா ரேர்தான் அவுங்கள நான் மேல முடிச்சுட்டன்னா நான் குளிப்பாட்டுவேன் இல்லாட்டி அவுங்கள குளிக்க வச்சு எல்லாமே பண்ணி விட்டுருவாங்க
ஓ செரி பரவால்ல இப்ப இருக்கற ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் கிரேட்டு தான்
உண்மையாலுமே எங்க சப்போர்ட் இல்லனா ரொம்ப கஷ்
ஆ நா காலையில ஒரு ஒரு நிமிஷமும் நமக்கு அவ்ளோ முக்கியமா இருக்கும்
ஆமா டைமிங் கரெக்ட்டா ஷடியூல் போய்ட்டே இருக்
ம் எங்கேயாச்சும் ஒரு அஞ்சு நிமிஷம் டிலே ஆ னாலும் ஸ்கூல் கிளம்புற டைம் மினிட் டைடு து
ஆமா இப்ப எல்லாம் வேற பிரேயர் நடக்குதுங்க பாப்பாவுக்கு வேற ஆ அதனால சீக்கிரமா கொண்டு போய் விடுற மாரி இருக்குங்க வேற
ஓ ஓ ஓகே ஓகே எத்தனை மணிக்கு கிளம்புவாங்க ஸ்கூல் டைமிங்லா
நைன் தேர்ட்டி தாங்க இப்ப வந்து நைன் ஓ கிளாக் எல்லாம் கிளம்புற மாரி இருக்குங்க
ம் ம் ம் ம் நாங்கலாம் எயிட் ஃபிப்டீன் கே சல்லமுனோயி ட்ல இருந்து யோசிச்சு பா ருக்கீங்களா ம் இந்த எயிட் ஃபிப்டீன்குள்ள லஞ்ச பேக் பண்ணிருக்கணு ஸ்நாக்ஸ் பேக் பண்ணிருக்கணு அவன சாப்படவு வச்சிருக்கணு
ங்க எப்படிங்க ஊட்டி விட்டுருவீங்களா அவங்களே சாப்ட்டுருவாங்களா மானிங்னா
மானிங் மோஸ்ட்லி இட்லி தா குடுப்பே அவுங்க அப்பா ரெண்டு பேருக்கு ஒரே தச்ல வச்சுட்டு ஊட்டி விட்டுருவாங்க
ஆ ஒரு ரெண்டு பேத்துக்குமே ஊட்டி விட்டுருவாங்க சாப்பற ரா ராச் ன்னவரு
ஆ அவுங்க அப்பா கிட்டதா மானிங் ஆனா அப்பாதா
அப்பா தா வேணு
ஆமா நைட்டு தூங்கறதுக்கு தா நம்மள தேடுவாரு மோஸ்ட்லி அவுங்க அப்பா கூட இருந்துருவ அவ நம்மள லா தேட மாட்டா அவுங்க அப்பா இருந்துட்டா
அ அ பரவலங்கலெ
ம் சின்ன பெரியவர்தா நம்மள தேடுவாரு
ம் அவர் அப்பா செல்லொ
அமா ரொம்ப அவகதா அவுங்க அப்பா ருந்தா நலா ஏதாச்சு வரட்டிட்டேனு எங்க அப்பாட்ட நா சொல்ட்மா
ம் எல்லா விட் ட்ரியு அப்டிதாங்க எதாச்சு சொல்ட்டா நைன கிட்ட சொல்றே இருங்கம்மா வரட்டு அப்டியே வந்து அப்டியே ஒப்பிப்பாங்க என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அம்மா இப்டி பண்ணாங்க எல்லாத்
அதுங்களுக்கு தெரில அப்பாவே அம்மா கண்ட்ரோல்ல தா இர்க்
அதா அதா அதுவெண்ண உண்ம தாங்க
ம் தெரிஞ்சிச்சுனா சொல்லாதுங்க
னொமா
என்னெல்லா ஏ பையன் நீ நிலன் வீட்டுக்கு போ அவுங்க வீட்டுக்கு போ இவுங்க வீட்டுக்கு போ பக்கத்து வீட்டுக்கு போன்லா சொல்றா
ம் பரவாலிங்களே அதாங்க நா ஊருக்கு போறே அம்மா வீட்டுக்கு போறேங்கறே என்ன சொல்ற அதுக்கு இங்களுக்கு யாரு பூவா குடுப்பா பூவா செஞ்சி வச்சிட்டு எங்க வேணாலு போ போ அப்பிடிங்கறாங்க
அது சரி நம்ம வந்து அவிங்ளுக்கு சமையல் செய்துக்குதா தேவ படற மாட்ருக்கு
அதுதா எங்ளுக் சோறு வேணுல்ல
ங்கரா நம்ளோட பவர் தெரியல அதுங்களுக்ல்லா
ம் அதா சொல்ல இதுக்கா சமே நா போய் ரெண் நாள் இருந்துட்டுதா வர போறே பாருங்க அப்பிடின் சொல்லிட்ருக்கறே நானு
அனா அதுங் பேசுறது நம்ளு ரசி ரிச்சி பாக்ரோல்ல அந்த கொழுப்பு தா அதுங்களுக்கு
அதுதா பேசுறப்ப அழகா பேசுதுங்க சேட்ட பண்ற ப்பா அடி போடலான் தோணுதுங்க
ஆமாம்மா அடே ஆனா அடு அடிச்சாலு அதுங்க அடுத்த நிமிஷமே நம்மள்ட்ட வருது வந்துடுதுன்ற ன்றாலா எனக்கு வந்து அடிக்கிறதுக்கு மனசு வரமாட்டேக்குது
ஆமா அதா உண்ம இன்னிக்கி மார்னிங்கே அடி வாங்கி ட்டுதா போனாங்க
ஆ ஆஹ்
ஆ ப்ரஷ் பண்ணமாட்டே ஒரே சவுண்டு ஒரே குளிக்க மாட்டேன்னு ஒரே கத்து
ம் ம்
மார்னிங்கே ரெண்டு அடி வாங்கிட்டுதா போனாங்க
அவங் காலையில டைம்ல மட்டு அடிக்காதீங்க ஏன்னா மார்னிங் அந்ங்க போயிடுச்சுங்கன்னா அந்த டே ஃபுல்லாவேதா யோசிட்டுருப்பாங்க
அப்பிடிதாங்க ஆகுது யோ அடிஷ்டமே அடிஷ ட்டமே அப்பிடின்னு சொல்லிட்டு
நமக்கு அது தோணு கொழந்தைங்களுக்கு தோணு உங்கள்ட்ட பேசிட்டே பாத்திரத்த கழுவிட்ட இருங்க அதபோய் வெயில்லவச்சுட்டு வந்ட்டு கால்
ஆ சேரிங்க ஓகேங்க